ஆ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியாணில்லாம் பிரியாணில்லாம் அடிக்கடி போடுறதுண்டா தோழி
ஆ கண்டிப்பா தோழி போடுவான் தோழி எந்த ஒரு விசேஷ நாளா இருந்தாலும் தோழி பிரியாணி தான் தோழி முன்னெல்லாம் வந்து தோழி வட வய் சொன்னான் செய்வான் தோ இங்கன்னா இப்ப எல்லாம் வந்து எல்லாம காலநிலை மாறிப்போயிட்டு தோழி பசங்களே என்ன என்ன பண்றாங்கனா பிரியணி பிரியாணி பிரியாணிங்க போனாலும் பிரியாணி தான் த வந்து கேக்குறாங்க அதுலயும் ஆ ஹைதராபாத் பிரியாணி தலப்பாக்கட்டு பிரியாணி செட்டிநாடு பிரியாணி இ பிரியாணி வெரைட்டி அதிகமா இருக்கு
ஆ கண்டிப்பா தோழி இப்ப பாத்தீங்கன்னா என் புள்ள பாத்தீங்கன ஒன்னாவதுதான் படிக்கு து அதுவே இந்த பிரியாணிக்கி அவ்ளோ அடிச்சுது தோழி ஆனா சாப்பிடுறது என்னமோ கொஞ்சூண்டுதான் அ என்னா அது வந்து அது வயித்துக்கு பத்து த்தமா என்னாலும் நமக்கு தெரியாது அந்தளவு சாப் ல்ல தோழி அதுவும் எங்க ஊர்ல ஒரு ஒரு பிரியாணி கடை இருக்கு தோழி அங்க வந்து பிரட் தரு வாங்க தோழி அந்த பிரட் அல்வாகாக இங்க வந்து பையன் வந்து பிரியாணி வேணும்னு கேட்டான் தோழி பாத்துங்க வீட்ல பண்ணி தர னா இல்ல இல்ல அதுதான் ரொம்ப நல்லா இரு க்கு இந்த மாறில்லாம் சொல்றா இதில் சொல்லி நானும் வந்து வீட்ல பண்ணுறதுண்டு சொல்லி இந்த டம் பிரியாணி அந்தமாரி தான் தொழி போடுறது உண்டு அது நீங்க எப்டி தோழி இல்ல எனக்கு எனக்கு என்னன்னா நானும் எல்லாத்தையும் கேட்குறது உண்டு தோழி பேசுறவங்க எல்லார்டயுமே எனக்கு அந்த முஸ்லிம் போட்ற பிரியாணி ஒரு மாரி வாடையா இருக்கு மா தோழி சாப்பட்ணுனு டக்குனு ச் அந்த இதுதா தோழி அயோப்
ஆ சரிங்க தோழி
அத பத்தி கொஞ்சோ சொல்ல முடியுமா
ஆ ச கண்டிப்பா சொல்றேன் தோழி வந்து இப்ப வந்து நம்ம வந்து ஆ அந்த கோழி இறைச்சில செய்றோனா தோழி அது ஒரு முறைங் தோழி ஆ ட்டு இறைச்சில செய்னோனா தோழி அது வேற முறை தோழி து நா முதல்ல உங்களுக்கு கோழி இறைச்சில செய்றத சொல் வந்து நம்ம கோழிய நல்லா கழுவி கோழிக்கறிய வந்து நல்லா கழுவி வச்சுட்டு தோழி அதுல கொஞ்சோனு மஞ்ச தூளு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விஷ்பம் போட்டு
ஆ சொல்லுங்க தோழி
இஞ்சி பூண்டு பேஸ்டு போட்டு தோழி தடவி வச்சர்னு தோழி ஒரு பக்கோ
ம் ம் ம்
தீங்கன்னா தோழி நம்ம இந்த பிரியாணிக்கி தேவையான வெங்காயோ தக்காளி அ இஞ்சி பூண்டு விழுது பச்ச மிளகாய் இந்த மசாலா மசாலா ஐட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் தோழி வந்து நம்ம அரிசி எவ்ளோ போட்றோமோ இப்ப ஒரு டம்ளர் போட்றோனா ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் போட்டா நாலு டம்ளர் தண்ணி அதுக்கான தண்ணி எடுத்து வச்சு கனு தோழி ஒரு பத்து நிமிஷோ அரிசிய வந்து ஊற வச்சு எடு த்து வச்சர்னு தோழி வந்து பாத்தீங்கன்னா எல்லா தயாரா எ எடுத்து வச்சுருக்கோனா தோழி நம்ம ஊர்ல செய்யிற றோனா குக்கருக்கான முறை வந்து ஒரு விசில் வெக்கிறது தோழி சாதாரண பாத்திரத்தில செஞ்சு தம்மு வெக்கணுனா அது தனியான முறை தோழி வந்து இப்ப நா அதிகமா செஞ்சீங்கன்னா வந்தி ஏ நா தம்முள வெச்சுதா செய்வன் தோழி எனக்கு தம் செஞ்சோன்னா சுவையே வந்து வேற மாரி இருக்கு தோழி பாத்தீங்கன்னா து இப்ப அடுப்ப பத்து வெச்சு வெக்கனு தோழி எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெ காஞ்சது அதுக்கப்புறோந் தோழி வந்து இந்த வல்லாரைன்னு சொல்லுவமல்ல பெரிய வெங்காயம் தோழி அத நல்லா வதக்கி கி அந்த ம் ஆ சிகப்பு நிறம் அல்லது இந்த காவி நிரம் அந்த மாரி சொல்லுவாங்கல்ல தோழி அந்த மாரி நிறத்துக்கு வருத் து எடுத்து தனியா வெச்சிரனு தோழி அதுல என்ன பண்றீங்க ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச் பச்ச வாசன பர போரோ அதையு வதக்கணு தோழி அதுக்கப்பறோ கொஞ்சுமா வெங்காயம் உம் உம் வெங்காயம் ந நல்ல வதங்குனதுக்கு அப்பறோ தக்காளி ஒரு மூணு பச் பச்ச மெளகா தோழி இத போட்டுட்டு சிக்கன் இருக்குலா தோழி கோழிகறி அத எடுத்து போட்டுறுனு தோழி போட்டு கொஞ்சு லைட்டா அந்த மசாலலா ஏற வரையு வதக்கிட்டு தோழி கொஞ்சு புதினா கொத்தமல்லி கருவேப்ல அதுல போடனு தோழி இதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா நம்மளோட விருப்பம்தான் தோழி நான் வந்து தோழி கடைல இருக்கக்கூடிய பிரியாணி மசாலான்னு சொல்லுவாங்க தோழி அது வாங்கிப்பேன் சிக்கன் மசாலா போட்டுக்கணும் இன்னொன்னு கரம் மசாலா இது மூணையும் பாத்தீங்கன்னா நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டு அளவுக்கு வந்து போட்டுட்டு ஆ ஆஹ் கண்டிப்பா தோழி மூணு பேருக்கு அப்படின்னா பத்துருவா பாக்கெட் இருக்கு தோழி பாத்தீங்கனா அது மட் டுமே போதும் மூணுல இருந்து நாலு பேர் செய்யணும்னா அந்த பத்துருவாபாக்கெட் சின்னதா விக்கும் தோழி அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து அடுத்தது தயிர் தயிர மேல போட்டு நல்லா பிசஞ்சுட்டு உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ம்ம் வேகணும் தோழி அந்த மசாலாயெல்லாம்ம் அதுல ஏர்ற மாரிப் பாத்துக்கணும் தோழி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப தண்ணி ஊத்தணும் தோழி வந்து அ தண்ணி எப்டி னா தோழி ஒரு அரு ஒரு டம்ளர் அத தண்ணி இப்ப நா ஒரு டம்ளர் னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்துவேநன் தோழி ஏற்கனேவே அதுல வந்து தயிர்லா நம்ம வந்து சேத்துர்க்கர்னால கொஞ்சோ தண்ணி எக்ஸஸ் ஆவே வர் ரு தோழி பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி ஊத்திட்டு தோழி உம் நம்ம மெளகு ஜீரகோம் ரெண்டிர்க்குல தோழி அத கொஞ்சோ அம்மில போட்டு அறச்சும் அற படாமலும் பாத்தீங்கன்னா எடுத்து அந்த தண்ணில போடணு தோழி
ம் ம்
தண்ணில போட்டுட்டு அதுக்கப்பறோ கொதி வரும்ல தோழி அதுக்கப்பறோ அரிசிய எடுத்து போடணும் டோ அரிசி எடுத்து போட்டுட் டு ஒரு கிண்டு கிண்டிட்டு ஒரு ம் என்ன பண்லா கொதிக்க உட்ணும் தோழி தண்ணி ஓரளவுக்கு ஊத்துனா இருக் கொசரோ அத எடுத்து இறக்கி வெச்சுட்டு தோச தவா ச்சு அடுப்புல வச்சு அது மேல நம்ம பிரியாணி பாத் எறக்கி வெச்சி மேல மூடி போட்டு அதுக்கு மேல ஒரு வெயிட் வைக்கனு தோழி வெயிட் வெச்சு ஒரு இருவது நிமிஷோ தோழி
இப்ப தோழி இப்ப நீங்க அந்த தட்டு போட்டுட்டு அதுக்கு மேல பாத்ரோ வெக்குறீங்கல்ல தோழி அதுல தண்ணி ஊற்றி வெக்க மாட்டீங்ளா தோழி
அ என்ன தோழி
இப்ப தம் பிரியாணிக்கிஸ் கேக்கறே இப்ப அ பிரியாணி போட்டா அது மேல பிளேட்ட போட்டு மூடி ரிங்க தோச கல்லு தோச கல் வச்சா அதுக்கு மேல பாத் த்ரம் பிரியாணி பாத்தறோ அதுக்கு மேல பி தட்ட போட்டு மூடி அதுக்கு மேல அந்த வெய்ட்டு வெக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வெக்க மாட்டீங்களா தோழி இல்ல வேறெதாவது வெய்
இல்ல தோழி தண்ணி ஊத்தி வைப்ப அ டி இல்லேனா அந்த புடிக்கல்லுன்னு சொல்லுவாங்ள தோழி இஞ்சி பூண்டு நசுக்கு அத தூக்கி வைப்ப தோழி
சுற்றி தான் வெக்கணும் அப்பில்லாம் அவசியம்
அ அப்டியா எல்லாம் அவசியம் இல்ல தோழி நம்ம வந்து வெயிட்டு தான் அங்க வைக்க கனுமை தோழி அது அ இப்ப வந்து நம்ம மண்னடுப்புல செஞ்சோனா அந்த நெருப்பு அணைக்கரத்துக்கு கூட இந்த தண்ணி யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் தோழி வந்து பாத்தீங்கனா நம்ம மண் அடுப்புல வெக்கலாம் கரன்ட் அடுப்புலதான் வெக்கிறோம் இல்லனா இந்த நம்ம வீ்ட்ல உள்ள கேஸ் அடுப்புல வைக்கிலானா தோழி இந்த மாரிதா நான் பயன்படுத்துவன் தோழி மேல வெயிட்டு வச்சா போதும் அப்டிங்கறனால நான் வெயிட் தோழி கரெக்டா பாத்தீங்கனா ஒரு இருவது நிமிஷம் வந்து தம்ளே கடக்கும் தோழி பாத்தீங்கனா அதுக்கப்பறம் வந்து தம்ளேந்து எடுத்துட்டு தோழி கொஞ்சோம் நெய் இரு நெய்யி கொத்தமல்லி அத வெச்சுட்டு தோழி ஏற்க நம்ம வறுத்து வச்சோல்ல தோழி அதையும் முந்திரியும் கொஞ்சம் மேல போட்டு உட்டுட்டு அதாவ்து சிக்கன் ஸ் ம்மல் இல்லாம இருக்குன்னா கொஞ்சமா லைட்டா லெமன் கூட இருக்குல்ல எலுமிச்ச பழோ அத குட புழிஞ்ஜி உல்லாந் தோழி கூட்டிட்டு அழகா அந்த உதிரி உதிரியா வரு தோழி எடு கிறப்ப பாத்தீங்கன்னா மணமோ சு சுவையு இருக்கு இது எல்லாத்த விட எனக்கு அந்த பச்ச ஸ்மல்லுன்னு ஒண்ணு இருக்காது தோழி இத பாத்தீங்கனா இதுதா நா செய்யற மெ த்தடு தாமரை தோழி எங்க வீட்ல எல்லாரு ப தா செஞ்சி சாப்டுவோ விரும்பி சாப்புடுவாங்க பாத்தீங்கனா
ஓ சரிங்க தொழி சரிங்க நா அடிக்கடினுன் போட்டதில்ல தொழி பண்றது உண்டு மத்த ப்படி இந்த வெஜிடபுள் பிரியாணி தக்காளி சாதம் புதினா பிரியாணி அ பொலவு ஸ் சாதோ அதல்லா போட்றதுண்டு அடி கடி அதல்லாம் போட்றது உண்டு தொழி
ஓகோ சரிங்க தோழி ஸ்
அ அ அ ஆ ந்த மீல் மேக்கர்ல அந்த மீல் மேக்கர்ல்லாம் ப்ரோட்டீன் தான தோழி அதனால அதெலாம் போட்டு அவுருக்கு குடுக்குறது உண்டு தோழி அதுக்கு ம் அந்த மேரிதாந் தோழி பண்ணிருக்கே அ மத்தபடின் பாத்திங்கன்னா இவுரு இந்த மசாலா போட்ட ஐ ஆனா ரொம்ப பிடிக்குந் தோழி அதனால அவுரு அதல்லா விரும்பி சாப்புடுவாரு ம் ம் இப்ப எ இப்ப மாலை நேரத்திலல்லா வராங்கன்னா எதாவ் ஸ்நாக்ஸ்னா என்ன தோழி நீங்ளே பண்ணி தருவிங்ளா இல்ல கடையில வாங்கி குடுக்கறதுண்டா அதெல்லா எப்டி தோழி பண்ணுவீங்க
தோழி நேரம் இருந்தால் தோழி செய்யறது வட பஜ்ஜி செய்ஞ்சு குடுப்பந் தோழி நேரம் இன்மை கார்ணோ இர் வந்து எல்லா கடையில வாய்ன்ட்டு வந்து குடுப் கொஞ்சம் ஸ்னாக்ஸ்ல அதிகபட்சம் பாத்தீங்கன்னா சனி நாயர் எல்லாம் வீட்டுல இருப்பாங்கள அப்போ வந்து இந்த ஊழுதங் கஞ்சி உஹூம் ஆ கொழுக்கட்டை இந்த தான் செஞ்சு கொடுப்பன் தோழி நேரம் இருந்தால் கண்டிப்பா வீட்டுல செஞ்சு கொடு அது அப்படி பேரும் இல்லைன்னா தோழி வந்து பத் தீங்கன்னா இப்படி நம்ம செய்யற க்கு அழுப்புப்பட்டு சிலநேரம் கடையிலெ வாங்கி சாப்
ஓ கண்டிப்பா தொழி கண்டிப்பா தோழி ஆமா எல் எல்லா நேமும் நம்ம ஆடுகுளையெ நீக்
பொழுதனிக்கு அடுப்புலெ நின்னா ஒரு பக்கம் போரும் அடிக்கும் தோழி பாத்தீங்கனா
கண்டிப்பா தோழி எனக்குமே ஒவ்வொரு நேரம் இருக் கும் தான் தோழி அது ஆனால் பள்ளியை விட்டு வந் வந்தொடனே ஏதாவது சாப்பிடறதுக்கு இருக்கா அத தான் கேட்பாரு தோழி
ஓ ஆமா தோழி எல்லா வீட்டுக்கும்மா பிள்ளைங்களும் பாத்தீங்கன்னா அப்படிதான் வீட்டு வாசல்ல எறங்குனோனே என் தமாஸ்
ஆ இல்லன்னா வண்டியில வரும்போது இல்லன்னா நம்ம பஃப்ஸ் வாங்கி போயிர்லாம் இல்லைன்னா வேற ஏதாவது வாங்கிட்டு போயிடுவோமா இந்த இதெல்லாம் கேட்பாரு தோழி நல்லா ஆ ஆ ஆமா தோழி அதான் இன்னைக்கு பேசாம வெங்காய பஜ்ஜி போட்டுர்லானு அது பாத்தா இப்ப இந்த வீடு வேல காரணத்தினால அக்கா வீட்டில தான் தோழி வைத்திருக்கேன் கொஞ்சம் இங்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நான் இதே நான் ஒரு மூன்ற மணிக்கு இருக்கலாம் ஸ்கூல் விட்டு விடும் நா இதான் வெங்காய பஜ் போட்டு எடுத்துட்டு போலனா அக்கா பசங்க அஞ்செ முக்காலக்கு தா வர் வருவாங்க ம்ச் அ அதுக்குள்ள நா நல்லா இருக்காது கொஞ்சம்ம சூடா
ஆமா தோழி ஆமா தோழி இந்த மாரி எல்லாம் வந்து சுட சுட சாப்ட்டாதான் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஆரி போயிட்டுனா நம்ம நெஞ்ச ஞ்சிலே நிக்கிறா மாரி ஒரு நெஞ்சு கரிசாசிட்டே இருக்கோ தோழி அ
கண்டிப்பா இப்ப ஒரு வீட்ல மூணு பேரு இருக்கோல அவுங்களும் காப் பொண்ண கண்டிப்பா அவுங்கள சின்ன பசங்க தானே ம் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரில தோழி உம் அதுதான் போற்றுவன் தோழி இவருக்கு ஏனா சூடா இருக்கலாமா அதுங்களுக்கு சூடா இருக்கு சொ அதான் யோசிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியில லலைனா கேக்கனு அக்காகிட்ட தான் பண்ணலாமா வேண்டாமா பண்றது ஒன்னும் பிரச் நல்லது சொல்லி பத்து நிமிஷம் ஆவது தோழி அதனால கேட்டுட்டே பண்ணலாம் தோழி அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா எங்க எங்க அக்கா பொண்ணுக்கு அரேபியன் புட்டிங் அது நா ரொம்ப பிடிக்கும் தோழி இந்த பிரட்ல
ஆமா தோழி ஆமா தோழி
அது அது நான் அடிக்கடி பண்ணுறதுன்ற தோழி ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் பண்ண அது ரொம்பவு புடிச்சது தெரியும் எங்க அக்கா மொதகொண்டு அதனால ஆ ஆ அது வந்து அது இதான் வேணு எப்ப கேட்டாலு ஏதாவது வேணுமா ஏதாவது வேணுமா பண்ணி தரட்ட டோனா ஒடனே இதா எப்ப கேட்டா ஹலோ இதே தானோ நா பண்ணி அப்பற திரும்பவு போன போன வார கூட அவசர அவசரமா பண்ணி கொடுத்துட்டு போ எனக்கு வந்து நான் தொலை பேசி பேசணு பேச ம் சொல்லிட்டு அவசர அவசரமா கொண்டு போய் பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்தே தோழி ம் ஒன்னு ஒன்னுயில்ல தோழி பிரெட் எடுத்துக்குங்க தோழி அத வந்து உங்க உங்களுக்கு பிடித்த விதமான பண்ணிகோங்க நா நான் வந்து பாத்தீங்கன்னா நாலு மூலையா கட் பண்ணிட்டு நெய்யில போ நெய்யில போட்டு லைட்டா நம்ம வாட்டுவம்ளே சொல்லி பிரெட் வாட்டுவோம்ல அத லைட் ட்டா லைட்டா சிவப்பு நிறம் வந்ததும் எடுத்தற எடுத்துட்டேங்க
ஹும் சரிங்க தோழி
ஆஹ் அதன் பிறகு பாலே நல்லா சுண்ட காய்ச்சி ஒரு அரைலி ட்டர் பால் வாங்குறீங்கன்னா நீங்க தண்ணி அதி ஊத்த கூடாது தோழி ரொம்பவே இத தண்ணி கம்மியா ஊத்துனாலே இல்லேஜ இல்லேடம்ளர்னாலு நல்லா விடாம வச்சுக் க்கோங்களே நா கொஞ்சம் தண்ணி பாலாவே வாங்குறதுன்டு தண்ணி பால்னா புளூலா வந்து கொஞ்ச தண்ணியா தானே தோழி இருக்கு தண்ணியே அதிகமா ஊத்த தேவை இல்லை உங்களுக்கு அந்த மாரி பால் வாங்கி நல்லா சுண்ட காய்ச்சனதுக்கு அப்பறமா நல்லா கொஞ்ச அந்த ஒரு பதம் தெரியலங்களே தோழி நமக்கு ஆஹ் அப்ப வந்து வெள்ள சக்கர கொஞ்ச போட்டுக்கறது உண்டு ஆஹ் அதன் பிறகு கஷ் செரி பவுடர் இருக்குல
ஆமா தோழி ஆமா தோழி
கொஞ்ச பால் மின்னாடியே எடுத்து வச்சுட்டு நல்லா கஸ்டர்பவுடர் வந்து நல்லா க ட்டுகட்டி ஆகாம நல்லா இதமா மாவு மாரி ஆனத அதுக்கப்பறம் அந்த பால்ல எடுத் ஊட்டுனாக்கா அவங்களுக்கு அந்த ஒரு பதம் வரும் தோழி கெட்டியான பதம் இந்த பதத்துல வந்து நீங்க பிரெட்டுல ஊத்துனா கரெக்டா இருக்கும் அளவு உங்களுக்கு தெரியும் பாத்தாலே நம்ம சொல்னுனே அவசியம் இல்ல தோழி அப்பனா அதுல கொஞ்ச மில்க் மேடும் ஊத்திகறது உண்டு தோழி கொஞ்ச டேஸ் க்காக ஆஹ அந்த மாரி பண்ணிட் ட்டு பிரெட் அழகா அடிக் வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல இல்ல ஒரு கிளாஸ் பௌல்ல அந்த மாரி அடிக் ட்டு ஃபர்ஸ்ட் அதுல வந்து இத ஒரு செட்டு பிரெட் அடி க்கு வெச்சு அதுல ஊத்தறதுண்டு தோழி அது சரி அ ஆ அதுக்கு மேல திரும்பியு ஒரு பிரட அடுக்கி வெச்சு திரும்பி ஊத்தறதுங்க தோழி இத பத்தி நம்ப ஆ என்ன காலைல பேசுவோம் தோழி நன்றி தோழி
ப்பா தோழி கண்டிப்பா தோழி ரொம்ப நன்றி தோழி